அப் ஆஹ் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கேன்ப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இந்தா கோயில் கிளம்பிட்டு இருக்கேன் உம் அதா செரி ஒரு
ஆஹ் செரி செரி செரி கண்டிப்பா கண்டிப்பா எத பத்தி பேச போறீங்க
போன்ல வந்து நன்மைகள் தீமைகளபத்தி பேசுவோம்
ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா போனால என் ஆஹ் ஆஹ் அ ஒரு குடும்பத்துல என்ன நன்ம யோ இருக் க்கு அதனால வர தீமைகளும் பேசுலாம் அதுவும் நல்ல விஷ்யம்தா ஆஹ் ஆஹ் உம் சொல்லுங்க உங்ளுக்கு தெரிஞ்ச கருத்த சொல்லுங்க நா எனக்கு தெரிஞ்ச கருத்த சொல்றே
என்னன்னா இப்ப வெளியூர்ல வெளிநாட்டுல வேல பாக்குறாங்க பாத்தீங்களா அவ்ங்கள்ட்ட நம்ம வந்து கான்டக்ட் பண்ணமுடியாது பண்ணமுடியாது அப்ப வந்து நம்ம இந்த ஃபோன் மூலியமா முன்ன அந்த காலத் துலல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தரவ அதுவும் அந்த ஊருக்குள்ள இருக்கிற போஸ் டஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுவாங்க அதுக்காக மூனுமன் நேரகூட காத் துதிருந்துட்டு அந்த ஃபோன பேசிட்டுதா அவ்ங்க வீட்டுக்கு வருவாங்க
இப்போ ஒரு மெசேஜ் ஆமா அததா சொல்றேன் அந்த ஒரு காலத்துல அந்த மெசே சேஜ் வர்றதுக்கே தபால் மூலியமா மட் ஒரு இருப் செய்தி கேக்றதே ஆமா கண்டிப்பா அதுக்கான விடய எழுதி அனுப்புறதுக்கு ஒரு மாசஆவு ஒரு மாசத்துல தான் நம்ம நடக்கு அப்றோ வந்து தந்தின்ற பேர்ல வந்துச்சு அதாவது குயிக்கா வேணு நம்மளுக்கு ஒடனே வேணுனா அந்த தந்தின்ற பேர்ல தா வரு இப்ப இருக்றக் காலகட்டத்துக்கு அப்றோருக் காலகட்டத்து நெறைய வித்தியாசோ இருக் க்குங்க இல்லாதெல்லா இல்ல நெறைய மாற் ட்ரே இருக்கு ஆனா இதுல அட்வான் டேஜூருக்கு அதனால டிஸ்அட்வான்டேஜூ இருக்கு
ம் அ அப்பறோ இன்னொரு நன்மைகள் என்னானா அந் த நம்ம வந்து பணோ வந்து பேங்க்ல போய் லைன்ல நின் ஒரு நாளைக்கு ஒரு பண ஒரு லட் லட்ச ரூவா எடுக்கணுனா ஒரு நாலாயிரோ இன்னைக்கு ஒ நிமிஷ் மொதல்ல அந்த ஒரு லட்சத்த வந்து நம்ம அனுப்புற அளவுக்கு
ம் உம் உம் உம்
இந்த மாரி ஆ அப்பறோ பாத்தீங்கன்னா நாங்களா முப்பது வருஷத்துல படிச்சிருக்கோ அப்ப படிச் சாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா அதோட சரி விட் ட்டாச்சு இப்போ ஏதோ ஒரு ஷ் ஸ்கூலு சூழல வந்து நாங்க அந்த லாக் லாக்டவுன் வந்துச்சு பாத்தீங்களா அப்ப கிட்டத்தட்ட ஒரு அம்பது ஃப்ரெண்டுங்க வந்து இந்த ஃபோன் மூலியமா எப்டியோ காண்டக்ட் பண்ணி என்னய கண்டுபிடிச்சு இன்னக்கு வந்து ஐம்பது ஃரெண்டுங்க வந்து எங்கிட்ட பேசிட்
ஆமா அத் அது ஒரு சந்தோஷமான விஷயதாங்க நெஜமதா இருவத்தஞ்சு வருஷத்து ஆமா ஆ ஆஆ இருவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாத் இத்த குரூப்பு பிரியாணி செல்லுல வந்து எல்லாமே வந்து நின்னு நீ நல்லா இருக் கியா உன் குடும்பம் எப்டி இருக் கு நா எ குடும்பம் இருக்கு விசாரிக்கும் போது நெஜமாவே எல்லாரும் அங்க ஓரளவு நல்லா செட்டில் ஆயிருக் கிறாங்கன்றது ஒரு சந்தோஷம இருக்கும் கூடோ இந்த செல்லுல எல்லாம் ஒன் னா ருக்கும் என்னைக்குனா ஒரு நாள் ஹாய் ஹலோன்னா கூட ஒரு சந்தோஷம் மனசு குன் மார்னிங் அனுப்பிக்குனா கூட சந்தோஷமா இருக்கு ஆமா
அந்த குட் மார்னிங்க உண்மையிலுமே வயசானவங்க எவ்வளோ பேர் எதிர்பார்த்துகிட்டு இருக்காங்க நா போடுற ஒரு குட் குட் மார்னிங் அவங்க அமெரிக்கால இருந் இருக்காங்க ஜப்பான்ல இருக்காங்க அவங்க வயசானவங்க தா இங்க எனகிட்ட பழகுன பழக்கத்து துக்கு அந்த அம்மா ம்மாலாம் போய்ட்டு என்னோட குட் மானிங்க காலேல எதிர்பாக் குக்கறாங்க பாருங்க நா இப்போ அனுப்ச்சா அடுத் டுத்த நொடியே அவுங்க எனக்கு அனுப்புறாங்க அது வந்து நம்ம என்ன நெனைக் கிறோம் அவங்க நல்லா இருக்காங்க ஆரோக்கியமா இருக்காங்க அந்த ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கெடைக்குது
ஆமா ஆமா அஹ் அஹ்
ஒரு வாரம் அது வரலனு வச்சிக் கோங்களேன் நம்ம ஏ அவங்களுக்கு இது வரல என்ன உடம்பு சரில்லயா ஏது என்ன ச் அந்த மெசேஜ் மூல்யமா அவங்கள்ட கேட்டு றோ அவங்களும் பதிலுக்கு சொல்லிர்றாங்க இதெல்லா வந்து இந்த சின்ன சின்ன சந்தோஷம் கள் நிறையா அதுல
இனொன்னு வந்து ஒரு குட் மார்னிங் மெசேஜ் தா அனுப்புறாங்க அதுலயே வந்து நம்ம என்ன நெனச்சுக்கிறோம் இன்னைக்கு வந்து அவங்ககிட்ட ஒரு தொடர்பு கொண் ட மாரி ஒரு பீலிங் இருக்குது ச் ஒரு அவங்க குட் மாணிங் அனுப்ப னா நம் ஒரு குட் மானிங் அனுப் நம்ம பேசன மாதிரி ஒரு ஃபீல் வந்துருது அதுலே ஆ மது ஒரு உண்மையான விஷயதா இன்னொன்னு வந் இது அவுங் இப் புகைப்படத்த வந்து ஷேர் பண்றாங்க இப்ப வாட்ஸ்அப் பண்றத் பேர்ல வந்து அவுங்க போய் இப்பருக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல அவுங்க பேர குழந்தைங்களோ யில்ல கல்யாணோ ஆயிட்டா ஹஸ்பண்ட் கூடவோ பசங்க கூடவோ அவுங்க புகைப்படத்த நம்பளுக்கு அனுப்பும்போது த நெஜமாவே மின்னுமே அது அத பத்தி கொஞ்சோ நேரோ பேசுறோ ஏன் மின்னருந்த மாதிரி இல்ல நீ கொஞ்சோ மாறி இருக்க அழகா இருக்க மின்னத்த விட இப்ப நல்லா இருக்ற அப்பசின்ன நா அத பத்திலாம் பேசும்போது இன்னோ சந்தோஷமான சூழ்நிலைவந்து இன்னும் மேலும் மேலும்
நம்ம கொழந்தைங்க வளத்த காலத்துலலா அவுங்க ஓடுறது ஆடுறது இருக்கிறதெல்லா எடுக்கவே இல்ல இன்னக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே மீன்ஸ் போட்டு இது பண்றாங்க ரொம்ப அழகா ஆமா எங்க வயித்துகுள்ள இருக்கறதலிருந்தே
வயித்துகுள்ளேருந்தது இந்த ஒன்பதாவது மாசோ எட்டாம் மாசோ இத பொறந்து அப்படின்ற மாரி அழகா அவுங் பொறந்தது அவுங்ளே பார்க்ங்றாங்க இப்ப நான் எப்டிப் பொறந்திருக்ககேன்ற மாரி அப்பலா புகைப்படம்ன் ரொம்ப ரேரு ஆ ஒரு பூ ஸ்டூடியோல போயிட்டு அவரு பெற்றோர்கள் கூட ஒக்காந்து ஒரு புகைப்படம் எடுப் அவ்வளோதா அதுக்கு மேலால எந்தப் புகைப்படம் எடுக்க மாட்டோ இப்ப வந்து நின்னா செல்பி எழுந்தா செல்பி ஒக்காந்தா செல்ஃபி எல்லாமே அவுங்க அவுங்க அவுங்ளே அழகு படுத்திக்றாங்க அதுக்கே நல்ல டிரெஸ் பண்ணிக்கிறாங்க அ சோசியல் சோஷியல் மீடியான்ற ஒரு பேர்ல வரும்போது அவுங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பேச்சு திறமைய வளத்துக்றாங்க எல் எல்லாமே இருக்குப்பா நல்ல நன்மைகள் இருக்கு
து நீயா நானா பேச பட்டிமன்ற வரைக்கு எல்லாமே இன்னைக்கு நறைய வளந்துருச்சு இதுல நன்மைகள் நறையாருக்கு கு அதே தீமைகள்னு எடுத்துக்குட்டம்னா நீங்க சொல்றீங்கல இந்த குட் மார்னிங் அது வந்து சிலர் வந்து தப்பாவே பயன்படுத்த புறாங்க ஒரு பத்து நாள் குட் மார்னிங்னு அனுப்னா நம்ம நல்ல ஃபிரெண்டுனு நெனைச்சு அனுப்புறோ ஆனா சோ ரு சிலர் அத மிஸ்யூஸ் பண்ணிக்கிறது அந்த வீட்ல ஆள்ருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட எக்ஸ்ட்ரா கொஞ்சொ பேசுறது போறது இதெல்லா நடக்குது இதெல்லா வந்து தவறானதுதான் போயிட்ருக்கு அப்பறம் இந்த போன்ல இப்ப பாத்தீங்கன்னா ஏ ஒரு இதுல வச்சு போன ஜாயிண்ட் பண்ணி வச்சு மெரட் டறது
ஆ
ந்தங்கள வீடியோ தப்பான வீடியோவா எடுத்
ஆ அதெல்லா கூட இப் இப்போ அது வந்து தப்பாதா போயிட்ருக்கு பா மது என்னவோ கரெக்ட்டு தா ஆ ஒரு சிலர்லா ரொம்ப வருத் பட்றாங்க நா பேசாத வார் பேஸ்ன மாரி சிங் பண்றாங்கோ நா பண்ணாத
நம்ம ஒருத்தவங்கள மனசு ஒரு ஆறுதலுக்கு ஒரு விஷயத்த பேசிட்ருக்கோ அத அப்பரியே ரெகார்ட் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புறது சேர் பண்றது இதெல்லா தவறான
ச நறைய இருக்கு ஆமா டிஸ் அட்வான்டெஜு ரொம்ப அதிகமாவே இருக்குது என்ன ஒண்ணு மனிதனா பாத்து தன்னோட தவற வந்து திருத்தி தா இப்டி பண்ண கூடாது வாழும்போது ஒரு தனி நபரோட ஒழுக்கொ வந்து துதா இங்க ஒரு செயல்பட்ணமே தவிர நீ சொல்லியோ நா சொ சொல்லி எவ்ளோ ஆ அட்வான்டேஜ் வந்தாலு மனிதநேயம்னு ஒன்னு இருக்கு அத மீறி செயல்பட் ட்டா அதான பாதிப்புகளு வந்து அதிக ம
ஆமா, ம், அதாவது இன்னைக்கி ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இந்த புள்ள இன்னைக்கி வரலங்கறத அவங்க மெசேஜ் அனுப்பிடுவாங்க ஸ்கூல்ல இருந்து அன்னன்னிக்கி நோட் ஸ்ங்களையு அனுப்பிட்றாங்க அந்த காலத்துல அப்டி கடையவே கடையாது ஏ ஸ்கூல்க்கு வரலன்னா வீட்ல போய் இன்னொரு புள்ளைய கேட்டு வர சொ
ஆம்மா நேரடியாக கேட்டு பெ பெற்றோர்களிடம் ஏ பிள்ளைங்க வரலன் அவர்கள் ஆசிரியர்கள் நேரடியாக தொடர்பற் பெற்றிருந்தாங்க ஒரு பெட் பெத்தவங்க கிட்ட இப் இப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து எந்த மெசேஜ் இருந்தாலும் அவுங்களுக்கு அனுப்பி வுட்டுறாங்க எந்த எது பண்ணாலும் அவுங்களுக்கு கணப் ப்புறதுனால அது ஒரு சில வேல வெ அது இதான் இல்ல ஒரு சிலர் வந்து கண்டினியுவா அது பாக்குறாங்க அப்பிடி இல்லையா அது பாக்கு வேண்டிய சூழ்நிலைல இப்ப எல்லாரு வேலைக்கு போறதுனால அந்த குரூப்ப வந்து சரியா சரியா மதிச்சுக்கிறது கெடையாது என்ன குரூப் என்ன வருதுன்னு கூட செரியா தெரியறதுல்ல ஒரு சில பேரன்ட்ஸ்ங்களுக்கு இப்ப டேரக்ட்டா நம்ம வீட்டுக்கு வழியா ஒரு ஆளோ பெரிய பெரியவங்க யாருன்னா இருந்த கூட அவங்ககிட்ட சொல்லிட் ட்டு வரும்போது இந்த மாரி ஒரு ஆசிரியர் வந்தாங்க சொன்னாங்க இந்த மாரி செய்யுங்கன்றது அது அதுல ஒரு நன்ம நடக் க்றதுக்கு வாய்ப்பு உண்டு, இதுல ஒரு இதுவு இருக்
அதாவ்து இந்த கல்யாண பத்திரிக்கைலா பாத் த்தீங்கனா முன்ன போயி ரொம்ப தூர அனுப்பணு
ஆஹ் ஆஹ் அப்டியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்றாங்க ஆமா முக்காவாசி இப்போ
பண்ணிருங்றாங்க அந்த அளவுக்கு போயிருச்சு
ஆமா ஆமா ஆனா அது ஒரு ஈஸியான மெத்தடுன்னா கூடோ என்னாதா மொ அந்த பழைய்ய ஹ மெத்தர்ட் வந்து என்னைக் கிமே வந்து அழியாது ஒரு பொருள் தா அது நேரடையாப் தி அவ்ங்களுக்கு ஒரு மய்க்க வர்ற கொர்த்து வ அது ஒருக்கு இதுதா ஆனா இப்ப இருக்கிறது வந் து அவமதிக்குற மாரியு இருக் க்குது பட் வந்து அது எப்டி சொல்றதுனு எனக்கு புரியல அது செல்லுல காசு அனுப்புறது வந்து நல்ல விஷ் ய இல்லன்றது மாரி தோணுது என தந்த விஷ்யத்துக்கு கல்யாணத்துக் கோவில்ல காது குத்துக்கு நல்லது
மதிக்காம ஒரு அதாவ்த்தி ஒரு
உம் ஆஹ் அந்ற இது காட்ற மாரி இருக்கு ஆனா இதுல ஒரு நன்மையு இருக்கு பாருங்க இப்ப நானு எங்யோ ஒரு எடத்துல மாட்டிக்கிட்டே என்னோட காசெல்லா தொலச்ட்டே கைல செல்லு மட்டு கைல இருக்கு பணங் கெடையாது கூகுள் பே இருக்குது இப்ப நா உங்ககிட் ட்ட வந்தப்பா எனக்கு ஒரு நூறுபா குடு நான் பஸ் ஃபேர் இல்ல எங்கிட்ட நா வந்துற்றே அப்டின்னா அது ஒ ஒட்னே அனுப்பிடு தா அது யூஸ் பண்ணிட் டு நம்ம வெளிய வர அது வந்து தக்க சமயத் துல அது ஒதவுறது வந்து நெஜமாவே அ அது ஒரு நல்ல ஸ்கீம் தா அது ஓகே தா அது ஒரு நல்ல விஷ்யோ தா ஆனா இதுவே வந் ந்து இதுலே வந்து ஸ்கேம் பண்ணி இதுல பண திருடி இதுல ஒரு டெக்னாலஜ் ஜி உள்ள வைரஸ் அனுப்பி காசு எடுக்குற திருட்டுத்தனமான ஒலகத்திலயு இருக்கு அதுவு இருக்கு க நன்மையா இருக்கு அனுப் ப்பி ஒருத்தர காப்பாத்துற அளவுக்கூ இருக்கு ஒருத்தர்கிட்டருந்து காச புடுங்கிட்டு கஷ்டப்படுத்துறோ அவர இது அதுவு இருக் கு ரெண்டுமே இருக்கு எந்த நன்ம தீம் ஒரு பொருள் எடுத்தாவே எல்லாமே ரெண்டு பக்கமும் பாக்ரதாங்குது போ ஒரு காசு எடுத்துக்கணு நென சா ரெண்டு பக்கமும் இருக்கு ஒரே பக்கம் மட்டும் ஆச்சு கிறதில்ல நானே அடுத்த ரெண்டு பக் க்குமோ இது உள்ள ஒரு பக்கோ அது ஒரு பக்கோ அந்த மாதிரி நன்ம தீமன்றது எந்த கூடவே வரூ அது வந்து நன்மையா எடுத்துக்கறுதலயு தீமையா கொண்டு போறதுல வந்து ஒரு மனுஷன் கையில இருக்குது ம்ஹும் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ம் அப்புறோ உங்களுக்கு பொடவன்னா ரொம்ப புடிக்குமா
ம் அப்படித்தா
கட்டுவீங்க
எனக்கு காட்டன்ல சின்ன கர வச்சு கட்டறது ரொம்ப ரொம்ப புடிக்கு ம்ஹும் இப்பயு அததா கட்டிகிட்டு கோயிலுக்கு உக்காந்துருக்கே கெளம்பனு ஆமா ஆமா சின்னதா காட்டன்ல கர வச்சு லேசா இருக்கணு இந்த வெயிலுக்கு சம்மருக்கு அப்படிதானே
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ம் ம் சரிங்க தோழி அடுத்து நமக் ஒதுக்கப்ப ட்ட நேரம் ஒதுக்கிவிட்டது அடுத்த இணைப்புள கண்டிப்பா சந்தி கலா நன்றி நன்றி